ஹலோ
வணக்கம் நா பேசறது கேக்குதுங்ளா
கேக்குது
எப்டி நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
ஆ ப்பா காலையில எந்திரிச்சி இங்க அங்க இங்க சுத்திட்டு அங்க சுத்திட்டு இதுவே ஒரு பெரிய பிரயாணம் மாதிரி ஆயிடு போல இருக்கு நம்ம சின்ன சின்ன பய ணங்கள்ல ஆரம்பிச்சி பெரிய பெரிய பயணங்கள் வரைக்கு ஓடுதுங்க வாழ்க்கையே பயணமா போய்டு போலருக்கு நீங்க எப்டி வேன் அரேஞ்ச்மண்டா இல்ல நீங்க தா ம போயாகனுமா
எனக்கு பயணாவே ரொம்ப புடிக்குங்க ஃபர்ஸ்ட்டு ம் இந்த வீட்லேயே இருந்துட்டு இந்த நாலு செவுத்த பாத்துட்டு ம் ம் எங்காய்ச்சு போனா கொஞ்ச நல்லா இருக்கு ஏனா சில கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியா அந்த இயற்கையோட இது பாத்து ட்டு அந்த மாரி பயண செய்றது எனக்கு ரொம்ப புடிக்கு பயணம் எங்க போனாலு நானு ரெடி ஆய்டுவேன் வெச்சுகோங்களே
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு வந்து சாதாரணமா பாத்துக்கிட்டீங்னா ஆ பிரயாணம் போது நார்மலா வந்து அந்த ஆ மோஷன் சிக்னஸ் அப்டின்வாங்கள்ள அந்த மாரி ட்ராவல் டைம்ல ரொம்போ ப்ராப்ளமா இருக்கு ஒடம்பு ஆனா கம்முனு இருக்க மாட்டோ மாத்ரய போட்டுக்கிட்டு ஆ ஹஸ்பண் வந்து என்ன பண்வாங்கனாக்கா சின்ன பிள்ளைங்களா இருக்கு போது கொழந்தைங்க ஸ்கூல் கமி ட்மெண்ட்லா கெடையாது இல்லயா எங்கயாவது இப்போ வந்து அஃபிஷியலா அவுங்க வந்து இருக்குற ஃபீல்லுக்கு நெறய டிராவல் பண்ணி ஆகனு எந்த ட்ரிப் அடிச்சாலுமே டெல்லி போனோனா டெல்லி ஒரு ஒரு ஒரு சமயோ வந்து அப்ராடே போவாங்க இன்டர்நேஷ்னல்லு அந்த மாதிரி அப்றமா சவுத் சைட் போவாங்க அப்றமா வெஸ்ட் பெங்காலு பஞ்சாபு அந்த மாரி போவா சோ இந்தியால மேப்ல இருக்கற அத்தன எடமு பாத்தாச்சி
அப்டியே நாங்க அப்ராட் அந்த சைட்ல்லா போனதில்ல பயணன் பாத்தீங்னா வேன் அரேஞ்ச் மெண்ட்டோட டூ வீலர்ல போறது ரொம்ப புடிக்கு அப்டியே ரிலாக்ஸா அந்த மழ வர டைம்ல மழையு வரக்கூடாது ஒரு மாரி ஜில்லுன்னு ஒரு மாரி கிளைமேட் இல்ல டூ வீலர்ல அந்த மாரி பயண செய்றதும் புடிக்கு ட்ரெயின் ரொம்ப புடிக்கு பயணத்துல இந்த காரு வந்து நம்புளுக்கு செட் ஆகாது சோ அந்த ட்ரெயினோட பயணத்தில உக்காந்தும்மா என்ன சொல்றது ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள கிட்ட நம் பேசறது எங்கப் போறீங்க அந்த மாரி பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தரு இன்ரக்ஷன் குடுத்துக்கிட்டு அந்த மாரி எப்டிருக்குன்னாங்க அந்த ஊருக்கு போறோ ஹில் ஸ்டேஷன் அந்த மாரி ஊருக்லா போறோ அங்க அதுக்காக வந் போ போய்ட்ருக்கோ அப்டி சொல்லுவோ நீங்க அத போய் சுத்தி பாருங்க நொம்ப நல்லாரு க்கு அந்த மாரி பிரயா பயணத்துல வித் விதவெதமான மனிதர்கள நம்ம சந்திக்கிறோ
கண்டிப்பா எனா இப்ப இண்டியா மேப்ல எல்லா எடமு போயிட்டு வந்துட்டே சொன்ன ஆனா ஒரு எடமு சுத் தி பாத்ததில்ல அதா கொடும பயணம் அப்டின்ற பேர்ல எல்லா எடமு பாத்தாச்சு போயாச்சு அவ்ளதா ஆனா சுத்தி பாகற்துக்கு இனி டைம் கெடைக்காது ஏனா இவங்க ஆஃபிஸ் வேலயா சுத்துவாங்க பசங்ள வச்சிட் நம்பிளால எங்க லோக்கல்ல சுத்த முடியுமா இப்ப பஞ்சாப்லா போனோன் வைங்ள அங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கிலா சுத் த்த முடியாது போ முடியாது அதே மாரி சஹானா சைட்லலா போனாகா ஆ ட்ரை டெஸட் சைடு அப்டியு நம்பி போம் முடியாது இந்த பக்கோ அஸாம்ஸ் சைட் போனோனாக்க ஹில் ஸ்டேஷன்னு அது ஒரு வித அத சொல்லறனே நம்ம வந்து மேப்ல இருக்கிற எடொல்லா ஒன்னொன்னா பங்ளாதேஷு மணிப்பூரு அப்டி இப்டின் பாத்துக்கிட்டே போலாமே கண்டி லைக் ஃபுல் ஃபிளஜ்டா இல்ல அப்டின்னாலு அட்லீஸ்டு பயணிச்சிருக்கிறே அப்டின்ற ஒரு ஃபிடன்டா நம்ம சொல்லலால்லியா அதுக்காக சொல்றது ம்
நானு என்ன சொல்றது பயண டைம்ல மத்தவ்ங் கிட்ட நா பேசுவோம்னா பேசு போத் து அதுவே சு பரவால்லியோ ஒருத்தங்கிட் நம்ம பேசுமோது அவுங்கிட்ட சரி இன் ஃபர்மேஷன் நம்ப தெரிஞ்சுக்குறோ சோ பயணத்தப்போ நம்மோ ஒவ்வொரு மனிதர்க சந்திக்குமோது அவுங்கிட்ட நெறய நம்ப தெரிஞ்சுக்குற மர் நெறயா அமைய்து பயணத்தால மட்டுந்தா முடியு நம்ப ரிலேஷன்ஸ் தாண்டி நா ஃபேம்லிய தனிப்பட்ட புறன் போமோது அதயு தாண்டி ரிலேஷன் தாண் நெறய பேத்து நம்ம பேசி பழகர்து இந்த பயண ரொம்ப யூஸா யூஸ்ஃபுல்லா தா இருக்குதுல்ல
கண்டிப்பாப்பா கண்டிப்பா அதே மாரி பயணத்துல ஒரு சில நண்பர்கள் அமைவாங்க நம்புளுக்குன் அது ரொம்ப அருமியா இருக்குங்க நெஜுமாவே அவுங்க வந்து வேற மாநிலத்த சேந்தவங்களாவு இருக்கலா நம்ப்ளோடியே நம்ம ஊர்ல லேந்தே கெளம்பினவங்களாவு இருக்கிலா ஆனா அந்த புது முகம் வந்து நம்புளுக்கு ரொம்ப என் து என்ன சொல்றது தெரிஞ்ச முகமாகவு நம்புளுக்காக எல்லா ஹெல்ப்பு பண்றக்கூடிய அந்த ஒரு ஆ என்ன சொல்றது அந்த மாரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கோட ஒரு அருமியான ஒரு ஃபிரண்ஷிப் கெடைக்குங்க பயணத்துல வந்து நம்ம மட்டு சேஃபா போகாம அவுங்ளோட கேரு எடுத்துப்பாங்க ஒர் சிலர் இன்னோனு பாத்தீங்கன்ன எனக்கு ரொம்ப புடிச்ச விஷ்ய என்னனாக்கா பயணத்துல இந்த வயசானவங்க போவாங்க தெரியுமா அவங்களுக்கு செரி இந்த கைப்புள்ளங்ளருக்க வெச்சிட்ருக்கிறவங்களுக்கு செரி ஒரு சிலர் தன்னாகவே வந்து ரொம்ப அழகாவே உதவி பண்வாங்க அவுங்ளுக்லா ஒரு பிரதிபலன் பாக்காத எதிர்பாராம ஒரு உதவி ரொம்ப அருமியான விஷ்யங்க நீங்க அந்த மார் பாத்துருக்கீங்ளா
நா என்னோட கொழந்தியே நா அப்டிதா பயணத்துல வருமோது ட்ரெயின்ல வருமோது தொட்டில் கட்டி அந்தமெர்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாரில்லா நம்ளுக் கியா மத்தவங் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த மாரி பயணத்துல போர நெறையா பேரு ஹெல்ப் பண்ணுவாங்க சம் நாங் ஒரு டைம் தூங்கிட்டோ அந்த எங்க டேஷன்னு வந்துருச்சி ஆ வந்ததுக்கப்புறோ நாங் தூங்கிட்டோ ஐயோ எந்திச்சு பாத்தா எங்ளோட டேஷ்னு ஐய்யோ டக் டக்குனு பேக்குல எடுக்குறோ அப்போ கூட இருக்குறவங்க பாத்தீங்ளா நம்மோ கூட பயண செஞ்சவ்ங்க அவ்ங்கு டக்கு டக்குனு ஒவ்வொன்னா எடுத்து அவங்க இருக்குணாசியு ஸ்டேஷன் போய் திருப்பவு போனீங்கனா என்ன சொல்றது டூ அவர்ஸ் ஆகு அதுக்கப்றோ அந்த ஸ்டேஷன் போய் இறங்க நம்ம திரும்ப வரதுக்கு சோ என்ன பண் டக் டக்கு டக்குன்னு அவங்க பேகல்லா எடுத்து வச்சு குழந்தய ஒரு பக்கோ புடிச்சு கரெக்டா அந்த ட்ரைன் பரப்புடுறதுக்குள்ள எங்கள எறக்கி விட்டாங்க அவங்க நம்ம கூட சேந்து எழ்ந்து எந்திரு ஜீ ஐஐயோ மிஸ் பண்ணிட்டு போயறாங்கன்னு சொல்ட்டு டக் டக் டக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அது இன்ன வரைக்கு என் ஞாபக இருக்கு அஞ்சாறு வருஷ இருக்கு
ஆ ஆ கரெக்டங்க நானு இந்த மாரி பாத்துருக்கே லைக் கொழந்தைங்ளோட நம்ம போறோன்னு வைங்கள ம்ச் அவங்க வந்து கரெக்டா வந்து பேக் எடுத்து கொடுக்குறது என்ன இறக்கி கொடுக்குறது என்ன ஹெல்ப் பண்றது என்ன அந்த மாரி நெறையா உள்ளங்கள்ள நாம் பாத்திருக்கோ ஆனா சிலது வந் து அந்த பயணத்திலேயே டேஞ்சர்ஸ் இருக்குது இந்த கொள்ள அடிக்கிறவங்க அந்த மாதிரி ம்ச் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதனால போறச்சு என்ன சொல்லுவாங்க யாராவது பிஸ்கட் கொடுத்தா சாப் ட்ராத யாராவது ஏதாது கொடுத்தாங்கன்னா சாப்டறாதீங்க அப் டின்னு பயமுறுத்துறது உண்டு அதே பயணத்துல
கண்டிப்பா இந்த பயணத்தப்ப நம்ம ஒரு ப்ளேஸ் பாக்குறதுக்காக தா நம்ம போவோ இல்லையா அந்த பயணம் போம்போதே அங்கு வேற மாரி இருக்குதோ இருக்குன் தெர்ல நம்ம ஒரு இமேஜ் பண்ணி நம் போறோல்ல ம்ச் அதது வந்து அந்த பயணத்துலப்ப இப்டி எல்லா இருக்கல நம்ம அங்க போணு இங்க போணுனு அந்த பயணத்தப்ப நம்மளே ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டு நெனைச்சிட்டே போவோ ம்ச் அது வந்து அப்டி என்ன சொல்றது ஒரு சந்தோஷமா ஹாப்பியா அ நம்ம அந்த இடத்துக்கு போனு இங்க ப்ளேஷ பாக்கணு அந்த பயணத்துக்கு ஒரு இடத்து பா பாக்கறதுக்காக தா நாம் பயணமே பண்றோ இல்லையா அது நெனைச்சிட்டே போது கிட்ட பயணம் போது நம்ம ஹேப் பியா தா போவு இல்ல
கண்டிப்பா அதே மாதிரி எனக்கு வந்து பாத்துகிட்டீங்கன்னா எல்லா பயணங்கள விட ரயில் பயணம் ரொம்ப அருமையான விஷய அந்த தடக் தடக்குனு சவுண்டு அப்புறமா அந்த பிரிட்ஜ் மேல போறது அப்புறமா அந்த செடி கொடி மரங்கள் அ துக்கு நடுவுல போறது அப்புறமா ரொம்ப புடிச்சது என்னன்னா அந்த கொகைக்குள்ள போம்போது ஒரு மாரி ஹாலோ ஸ்பேஸ்குள்ள போற மாரி இருக் கும் அதெல்லா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பயண
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பீச்சுக்கு நடுவுல போற மாரி இருக்குள்ள ஹலோ ஆ அந்த மாரி எம் ராமேஸ்வர அந்த நீங்க பாத்துருக்கீங்கல்ல அந்த டைம்ல எல்லாருமே எந்திச்சிருவோ ஐயோ போது போ அ அந்த இது கொஞ்ச நல்லா இருக்க மாரி இருக்கு எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அது ரொம்ப அருமையான விஷய என்ன நெஜமாவே அதே மாதிரி ஒரு ஒரு இடத்து த்துல ஒரு ஒரு க்ளைமேட்டு ஒரு ஒரு மாதிரி ஃபுட் வெரைட்டிஸு ஒரு எடத்துல வந்து அப்டியே அருமையாருக்கு நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் மாரி ஒர ஒரு எடத்துல வந்து அவ்ளோ ஒரு மாதிரி காரமாவாருந்தாலு நல்லாருக்கு ஒரு சில எடத்துல வந்து பாத்தீங்ன்னா இயற்கையை சார்ந்த உணவுகளாருக்கு அந்த மாதிரி நல்ல அந்த வெரைட்டிஸ்லா வந்து நம்ம வந்து அத ஃபுல்லா வயிறுஃபுல்லா சாப்புட்றோமோ இல்லியோ புடி இருக்கு அப்டின்றத்துக்காகவாவ்து நம்ம டேஸ் பண்ணிபாப்போ
கண்டிப்பா இந்த ப்ப டேஸ்ட் பண் பண்றதுக்காஹ்வே இந்த பயண செய்வோ இல்லியா அந்த ஊர்ல போய் சாப்பின்ணுன் சொல்றது ங்க அதுக்காகவே நா பயண செஞ்சாலு நெறையருக்கு நா போய் அங்க போய் அத சாப்புடுணு கேர்ளா போய் இது சாப்புன்ணு தமிழ்நாடு போயிர் சாப்பின்ணு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல்ருக்கு இல்லியா அதுக்காக அதுக்காகவே பயண செஞ்சு போற மாரி அனுபவெல்லா இருக்கு சாப்ட்டுருக்கு நீங்க
கண்டிப்பா அதே மாரி இப்ப வந்து ஒரு எடத்துக்கு போறோ அப்டின்னாக்கா அந்த சுற்றுலா தலமு பாக்காம அந்த எடத்துல வந்து நாங்கல்லா எப்டி எக்ஸ்பிளோர் பண்ணுவோ அப்டின்னாக்கா இந்த அ லைக் வயலு அப்பற வந்து அந்த மரங்கள் இருக்கிற சைடு அந்த மாதிரி தோட்ட தொறவு எந்த எடொ அப்டின் கேட்டுட்டு அந்த டத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போவோ இயற்கையா அந்த நேரடியா போய் நம்ம பழத் த்த பறிக்கிறது காய பறிக்கிறது அது ஒரு என்ன சொல்றது தனி விதமான அது ஒரு இயற்கையான எக்ஸ்பீரியன்ஸ்ஸு எங்க்ள பொறுத்த வரைக்கு நாங்வந்து அந்த சுற்றுலா தலங்கள் தாஜ்மஹால்னா அங்க போய் ஓடி போய் நிக்கிணு இதுன்னா அந்த பிரிட்ஜுல போய் நிக்குணு ஃபோட்டோ எடுக்குணு அந்த மாரி இருக்காது நாங்க வந்து கொஞ்சொ வித்யாசமா பாப்போ லைக் இத இந்த மரொருக்கா ஆப்பிள் மரொருக்கா சரி அங்க போய் பார்க்குலா பலாமரக்க அங்க போய் பாக்கலா அது எப்புடி பறிக்குலா அது எப்டி என்ன பண்ணலா அப்படின்ற மாரி ஆராய்ச்சிகள்லா கொஞ்சொ நெறைய பண்ணுவோ அப்பதா பசங்க ங்ளு கொஞ்சொ அத பாத்து கத்துக்கூ சந்தோஷமாருக்கு அது ஒரு விதொ என்னா எல்லாரும் பாக்குறதுதா தாஜ்மஹால் டிவிலயு இதுலியு கூட பாத்துக்லா அனா இந்த மாதிரி அத போய் அது ஒரு ஃபிசிக் டச்சத போய் அந்த மரத்த தொட்டன்னா அது ஒரு தனி சந்தோஷ அதே மாரி அந்த இளநீர் இருக்கு அப்டின்னாக்கா அத வெட்டி போட சொல்லி நம்ம போறோன்ட்டு அந்த ஃப்ரெஷ்ஷா மரத்லேந்து பறிச்சி எளநீரை கொடுப்பாங்க அருமையாருக்கு நீங்க இந்த மாதிரி வேலயெல்லா பாப்பீங்களா
ம் நா எனக்கூ அது ரொம்ப புடிக்கு என்னா சொல்றது இந்த பயணத்துபோது ஹில் ஸ்டேஷன் அந்த மாரி பயணம்னா எனக்கு ரொம்ப புடிக்குங்க
உம் வெரிகுட் வெரி குக் ம் அப்றமா அந் ம் அப்புறமா அந்த இது கூட லைக்கு டீ‌எஸ்டேட்டு அப்றோ வந்து அந்த பூத்தோட்டொ அதுக்கெல்லா போயிர்க்கீங்களா நீங்க
ஆ பூத்தோட்டம் போய்ருக்கோ அந்த மாரி எனக்கு வந்து அந்த எலசு டீ எஸ்டேட் போயிருக்கோ காஃபி தோட்டோ அந்த மாரியில்லா எனக்கு அது ரொம்ப புடிக்கூ அனா ஹில் ஸ்டேஷன்டோட பயணொ எனக் ரொம்ப புடிக்குஅதுல ட்ரெயின் போயிருக் பாருங்கள அது ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க சொன்ன மரி செடிக்கொடி அப்டி ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு் அப்டியே ஒரு ஃபாகா நல்லா இருக்க மாரி இருக்கு அது பாக்கவே நம்ளுக்கு அந்த மாரி இத்துல பயணம் பண்ணும் போது நம்ளுக்கு ஒரு என்ன சொல்றது புதுசா பொறந்து வளந்த மாரி இருக்கு நம்ளுக்கு ஒரு ஹாப்பியா நம்ளுக்குள்ள
ம் கண்டிப் பா கண்டிப்பா ஐயோ நீங்க காஃபி தோட்டோன் சொன்னோனே தா ஞாபகம் வருது காஃபி கேட்டாங்க வீட்ல மறந்தே போய்ட்ட போய் போட்டு வந்தர்றன்ப்பா பை பை பாய் பாய்